ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா?
சொல்லுங்க அண்ணா எப்டி இருக்கீங்க?
ம் சூப்பர் நீங்க எப்டி இருக்கீங்க?
நல்லாருக்கே அண்ணா வீட்ல எல்லாரு எப்டி இரு க்காங்க?
சூப்பர்மா எல்லாரு வீட்ல நல்லாருக்காங்க என்ன படி படிக்கிறீங்ளா? ஆ சாப்ட்டோ நீங்க சாப்டிங்ளா?
ஆமாண்ணா சாப் டாச்சு
ம் ஓகே ஓகே என்ன பண்றீங்க படிக்கிறீங்ளா?
இல்ல ஒர்க் பண்றே அண்ணா
ஓ ஒர்க் ஒர்க் பண்றீங்ளா என்ன ஒர்க் பண்றீங்க?
அக்கவுண்டடா இருக்கே
ஆ ஓகே ஓகே நா ஃபார்மா ஃபீல்ட்ல ஒர்க் பண்றே
ஓ சேரி அண்ணா செரி செரி
கே எந்த பேட்சு நீங்க ட்வென்ட்டி டு ட்வென்ட்டி ஃபைவா
ஆமாண்ணா ஆமா
சேர் செரி எனக்கு நானு அதே பேட்ச் தாம்மா
ஓ அப்போ கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு பேர்த்துக்கு ஒரே ஏஜாதா இருக்கு புரியிலண்ணா
தொ இருங்க கால் பண்றெ இருங்ளே